பண்ணுட்ருக்கில ம் கேக்குதுங்ளா
ன்யா கேக்குதுங்க என்ன பண்றீங்க
நானாங்க பக்கத்து வீட்ல கல்யாணங்க பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் ஆன்னுக்குறாங்க பசங்க அப்டியே ஒக்காந்து பாத்துன்னுக்குறோங்க எல்லா டான்ஸ் உள்ளலா ஜால இல்லங்க சிம்புளா முட்ஸ்ட்டாங்க திடீனு அவ்ங்க பேரு அவரு மாப் குள்ள வந்து சின்ன பையந்தா ஒரு இருவது இருவத்தி ரெண்டு வயசுதா இருக்கு
ம் என்னங்க இருவத்தி ரெண்டு வயசுல கல்யாணமா
ஆமாங்க பொண்ணுக்கு ஒரு இருவது வயசுதா இருக்கு
ம், லவ்வுங்களா
ஆமாங்க லவ் மேரேஜ்தா பைய வீட்ல ஒத்து வரலன்னு பொண்ணு வீட்ல சீக்கிரம் பண்ட்டாங்க பைய வெளியூரு வேலைக்கு போறாப்லயா போனா ஆறு மாசோ வரமாட்டாப்லயா அ துபாய்க்கு போறாரா சேரி, அதனால கல்யாண முடிச்சுட்டே போலாண்ட்றதுகாவ ஆமாங்க டக்குன்னு முடிச்ட்டாங்க கல்யாணோ ஒரே ஒரு மண்நேரத்துல, ஓ பத்தர டூ
ப்பா பசங்க எங்களுக்கு நாலு பெரியப்பாங்க, ஒ நா நா நாலு பெரியப்பாக்கு நாலு நாலு பசங்கன்னா வச்சுக்கோங்கள ஜாலிங்க எல் ஏ ஒரு ஆனா பொண்ணுங்க கம்மிதா எல்லாரு வீட்லயு ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு பொண்ணு அவ்ளோதா இருக்கு அதுல வந்து எங்க அக்காங்களுக்கெல்லா கல்யாணம் ஆச்சு பாருங்க, ம் செம ஜாலியா இருக்கு அந்த வளையல் போ இங்க பாருங்க அந்த வளையல் போடுறதுல இருந்து அந்த ஓடிக்கிட்டே இருப்போங்க நறைய கஸ் ஸின்ஸ் எல்லா இருப்பாங்க அத்த பிள்ளைங்கல்லா வருவாங்களா ஒரே செம ஜாலிங்க மறக்கவே முடியாது எங்க அக்கா கல்யாணோல்லா சாப்பாடு நாங்கதா பரிமாறுவோ எல்லாரு க்கு அதெல்லா ஒரு ரொம்ப ஜாலியான வி ஷ்யோ வளையல் வந்து ஆமாங்க மெஹந்தி போட்டுபோ எல்லாரு ஒன்னா மே க்கப்புங்க ஒன்னா டிரெஸ் அதெல்லா பாத்தா இப்ப எனக் கு அது சிரிப்பா இருக்குங்க அய்யோ ஒண்ணுமே இருக்காது அப் படி ஒரு லிப்ஸ்டிக் போட்டுருப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கோங்க அவ்ளோ ஜாலியா இருந்து
பண்ணுங்க அப்ப கூட அந்த சந்தோஷ கெடைக்காது
அப்பல்ல ஒரு கள்ள கபடோ இல்லாம பழகிட்டு நெஜமாங்க அந்த அந்த லைப் எனக்கு திருப்பி கெடைக்கவே கெடைக்காது ஒரு சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கையில புடிக்க முடியா து எங்கலல்லா ஃபங்ஷன் ஒரு பக்கோ இருக்குங்க நாங்க ஒரு பக் கோ வைப் ஆயிட்டு இருப்போ
ம் அப்டித்தாங்க எங்க ஊர் திருவிழா வருங்கா அது சின்ன கோட்டர்ஸ் மாரிதாங்க நானு ப்ரெண்டும் எ மோனின்னு ஒருத்தி இருப்பாங்க இங்க தெருவுல இங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுகோங்க இங்கருந்தே டான்ஸ் அடிட்டு போவங்க நாங்க ரோ ட்ல யாரு பாக் க்றோ இல்லியோ நாங்க ஒரு ரெண்டு பேரு ஆடிட்டே போவோங்க அங்கருந்து ட டான்ஸ் ஸ் ஆடினே வருவோங்க யார் ஆம்பள பசங்க பாத்தா கூட எனக் கூச்சம்லா இல்லங்க நாங்க பாட்டுக் டான்ஸ் ஆடிட்டே வருதுங்க அதுவு மோள அடிக்க ஆரம்பிச்சிட்டாகனா கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க நாங்க இஷ்டத்துக்கு அப்ப சந்துக்குள்ள ஆடிட்டு ஃபுல்லா ஆடிட்டுதாங்க வெளியே வந்துட்ற து அண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க நெஜமாதா இத்தனைக்கு ரொம்ப பேமிலில இல்லங்க கிட்டத்தட் இதோ இந்த பக்கொ ஒரு பத்து ஃபேமிலி இந்த பக்கொ ஒரு பத்து ஒரு இருவது ஃபேமிலிதா இருக்கு அந்த இருவது ஃபேமிலியா செய்வோ எல்லாரு சேர்ந்து ஒரு திருவிழா செய்வோ ஜாலியா இருக் குங்க நெஜமாவே இவ்ளோ ஊரு தே ஊரே சேர்ந்து கொண்டாடுன்னா கூட அந்த அந்த ஜாலி வராது அவ்ளோ ஜாலியா இருக்கு கூலு ஒரே நாள்ளேல்லா முடிச் சுருவாங்க தேர் ஒரே நாள்ல வந்துரு நைட்டு தேர் இழுத்துருவாங்க மதியானத்துல கரகோ வந்துரு அ மதியானோ அப்டியே கரகோ கூடயே போயி்ட்டு
சிட்டி லைஃப்ல கெடைக்கலங்க எனக்கு ரொம்பொ கஷ்டமா இருக்கு எம் பிள்ளைங்களுக்கு திருவிழா னா என்னன்னே சிட்டி லைஃப்ல
ஆமா ஆமா
இந்த திருவிழானா என்னன்னு தெரியல ஃபெஸ்டிவல்னா தெரியல பசங்களுக்கு எனக்கு இந்த அந்த எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு அந்த புள்ளைங்களுக்கு எப்டி புரியு நா சொல்லுவே இதெல்லா இருக்குமானா அது ஒன்னுமே தெரியல பிள்ளைங்களுக் தெரியாத பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன எக்ஸ் ப்ளைன் பண்றது சொல்லுங்க
அதுதாங்க இப்ப எங்கூ எங்கூர் திருவிழா கூட இப்போங்க இப்ப எங்கூர் பசங்கள் நல்லா திருவிழானா அவங்களுக்கு வந்து பொங்கல் தீபாவளி மாரிங்க பொங்கல் தீபாவளி கூட இப்டி கொண்டாட மாட்டாங்க திருவிழா னா எல்லாமே செட்டா ப ஆம்பள பசங்க எல்லா சேந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரு க்குறாங்கனு வச்சுக்கோயே இளைஞர் வட்டோ நானூறு பேருக்கு ஒரே டிஷர்ட்டுங்க ஒரே மாரி போடுவாங்க கேங் கேங்கா டான் ஸாடுவாங்க பொட்ட பசங்க நைட்டான ஒர மாரி ட்ரெஸ் விடிய விடிய விடிய மூணு நாள் திருவிழா தொடர்ந்து நடந்துனே இருக்கு அவ்ளோ ஜாலிய இருக்கு என்ஜாய்மெண்ட்டுங்க
நாங்க ரொம்பொ பாவங்க சிட்டில மாட்டிக்கிடுவோ அந்த ஃபஸ்டிவலா தெரியலங்க அவங்கவ்ங்க வேலைய அவ்ங்கவ்ங்க பாத்துக்கறாங்க இந்த கெட் டுக்கேத்த மாதிரி வப்பாங்க கீழ அதுலையு வந்து நாங்கல்லா போய் க பெருசால்லா கலந்துக்க மாட்டோ கே சரி ரொம்ப டிஸ் ஸ்டர்ப் பண்ண வேண்டா அப்டி ரொம்ப ஒதுங்கி போயிடுவோ ரொம்ப போய் எஞ்ஜாயா எஞ்ஜாய் பண்றது அதெல்லா வந்து நம்ம நமக்குள்ள வரணு இல்லியா இந்த கோயில்லெல்லா பாத்தீங்கன் வச்சுக்கோங்கள நாங்க சின்னப்ப சொல்ற அப்டி ஒரு எஞ்ஜாய்மன்ட்ங்க அந்த ரங்க நாட்டலா நீங்க போயிரு க்கீங்ளா
ஆ போய்ருக்குங்க அதுல ஒரு சம்பவமே இருக்குங்க நெறைய சொல்ற இருங்க ரங்கராட் டொனே எங்க அக்கா நியாபகம்தா ஒருத்தி ஒருத்தி இருக்கா பெரியப்பா பொண்ணு அ ரங்கராட் டுனோ நாலு பேர்தா உட்கார மாரி இருந்துச்சுங்க அப்ற எங்க அத்த பசங்களு வந்துட்டுருந்தானுங்க நாங்க அப்ப வந்து நாங்கல்லா க்ளோஷா இருந்தோ இன்னா பண்ட்டோ நா னு எ தங்கச்சி எங்க அக்கா உக்காண்டுருந்தோ இன்னொரு பெரிமா பொண்ணு உக்காந்துருந்தா ஒன்னு எ அத்த பசங்க வந்தானுங்கனுட்டு அவள எறக்கிட்டுருந்த கில்ல அக்கா அக்கா கொஞ்சொ கீழ எறங்குக்கா அப்டின் சொன்னம் பாருங்க இன்னிக்கு வரையு சொல்லுவாங்க எங்கள இன்னிக்கு வரையு சொல்லிட்டே ஏ ரங்க ராட் டுனத்துல இருந்து என்ன எறக்கி விட்டவளுகதானடி நீங்க எல்லா எனக்கு தெரியுன்டி பாத்துக்குலா இரு வாங்கடினுவா அதுதா ரங்கநா ட்னன்னாவே எனக்கு அது அப்போ உக்காந்ததோடே சரிங்க அதுக்கப்பறோ ரீசண்டா உக்காந்தோ பட் பயத்தோட உக்காந்தோ எங்கடா விழுந்துருவோ தல சுத்தி எங்கனா பயந்துருவோமோ உழுந்துருவோமோ அந்த பயத்தோட ஒக்காந்தோம்
எல்லாம் போயிடுச்சுங்க எனக்கு அந்த ஆசயே இல்ல ஆனா வந்து அந் சின்ன வயசுல போனது ரொம்போ ரொம்ப என்ஜாய்ப் பண்ணிக்கிற அது ஏன் எனக்கு என்ன ஒரு வருத்தனா என் பிள்ளைங்களுக்கு இது கெடைக் இல்லல்ல இதல்லா என்னன்னே தெரியாம போதே ஏன் பிள்ளைங்களுக்கு அப்டின்னு கஷ்டமா இருக்கு ம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த சை நம்ளுக்கு கெடைச்ச சைல்டுவுட் நைன் டீஸ் கிட்ஸ் வந்து கிட்ஸே கிட்ஸ்தாங்க
நம்பளுக்கு கெட ச்சதுலா யாருக்கும் கெடைக்காது நைன்டீஸ் கிட்ஸ் எப்வுமே பாவன்னு சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லங்க அவங்கள மாரி புண்ணியவதிங்களு யாரும் கெடையாது அஹ்
லெட்டர் பாத்துருக்கீங்களா நீங்க லெட்டர் போஸ்ட் பண்றத போஸ்ட் பாக்ஸ் பாத்துருக்கீங்களா ஸ்டாம்ப் பாத்துருக்கீங்களா
ம் நானு நைன்டிஸ் கிட்ஸ்தா நல்
நா அத தா கேக்குறன் நம்ப வந்து லெட்டர் போட்ட காலத்துலுந்து போன் மார் ச்சு டிவி மாறுச்சு டிவி ப்ளேக் அண்ட் ஒயிட் டிவி பாத்துருக்கோம் ப்ளேக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர் டிவி பாத்துருக்கோம் அப்றோ லெட்டர் போடுற முடிஞ்சு போன் அங்க அங்க காயின் பூத்து பே பேசி க்கீங்களா
ஆ ஒருவா போட்டு கா ராங் கால் போய்ட்டு ஒருத்தர் திட்டிட்டு வெச் சங்க நானு ம் ம் அது மாரி வேலலாம்
அந்தோ நெறைய ஃபண்ணு ஏங்கி ஏங்கிட்டயும் இருக்கு அந்த ஒன் ருப்பி காயின்ல அதுக்கப்பறோ பூத்து எஸ் டி டீ பூத்து இருக்கும் இப்போ குருவிக்கார யாருகிட்டங்க போன் இல்ல சொல்லுங்க பாப்போ
ஸ்மார்ட் ஃபோன்தாங்க குருவிக்காரங்கிட்ட கூட பால்கார யார்கிட்டதா ஸ்மார்ட் போன்ல ஒக்காந்து யூட்யூப் பாத்துனு இருக்குறாங்க ம்
அப்பல்லா வந்து வீடுல ஒரு போன் வச்சிருக்காங்கனா ஒரு வசதியானவங்கதா இருக்குலங்க எல்லாருக்கிட்டயு இருக்கும் போன்னா ஆச்சிரியமா இருக்கும் எங்க அம்மாவும் ஏன் எங்க அம்மாவோட ஒருத்தவங்க பொறந்துருக்காங்க அவுங்க வந்து லெட்டர் போடுவாங்க லெட்டர் வரும் வீட்டுக்கு இப்ப எங்ளுக்கு பர்த்டேனா கார்டு வரும் ப் க்ரீட்டிங் கார்டு
அது எவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க
ஆமா பர்த்டே விஷ்ஷஷ் வரது ஒருத்தவங்க கிட்ட வருதுன்னா எவ்ளோ பெரிய விஷயம் இல்லங்க
மாங்க ஒரு சிலர் ஸ்டாம்ப் ஓட்டாம ஒரு சிலர்லாங்க ம் ஒரு சிலர்லா ஸ்டாம்ப் ஓட்டாம அனுப்புவாங்க இன்னும் ஜாலியா இருக்கும் பழையக்கார ஆஷ்டா இருப்பாங்க எங்க அம்மா திட்டீன்னுப்பங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணோங்க நெஜமாதான்
ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கங்கா நானு என் வாழ்க்கையில அந்த கிரீட்டிங் கார்ட்யெல்லாம் அள்ளிடும்
ஒரு நாள் மீஷோல போட்டுப் பாத்துருந்தங்க கிரீட்டிங் கார்டு எதுன கெடைக்குதான்ட்டு கெடைக்குதுங்க பாத்தேன் ஆனா நம்ப காலத்துல பாத்த மாறி க்ரீட்டிங் கார்ட்ஸ் இல்லங்க
என்னங்க பர்த்டேக்குன்னு இருக்கு அந்த இதுக்குன்னு இருக்கு அந்த ஒரு பர்த் து குடுத்து கார்டு குடுத்தாலே பெரிய ஆளுங்க
பெரிய ஆளுங்க நம்மோ கிரீட்டிங் கார்டு வந்துட்டாலே ஒரே ஜாலி ஆயிரு அவ்ளோ என்ஜாய் பண்ணோ வாழ்க்கைய நிக்கறாங்கனா ஓஹோ ஆ ஹானு நம்பளே குதிச்சினுப்போ தலக்கால் புரியாது கை கால் புரியாது பிரெண்ட்ஸ்ங்க கிட்டந்து எனக்கு ஒரு ஆ க்டர ரொம்ப புடிக்குங்க சித்தாராவ
ம்
எங்க மிஸ்க்கு எங்க மிஸ்க்கு என் ஞாபகம் இருக்குது எங்க உமா மிஸ்க்கு எங்க சுகந்தி மிஸ்சு தானபக்கியோ மிஸ்சு இந்த மூணு டீச்சர்கங்ளுக்கு நா என்ன பண்ண அவுங்க போட்டோ எடுத்து வாழ்த்தி எடுத்துன்னு போய் குடுத்துட்டு வந்தங்க ரொம்போ சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அது ஞாபகம் வந்துச்சுங்க அந்த க்ரீட்டிங் கார்டுன்னொன்னே அதோ அப்பெல்லா சினிமா ஆக்டர்ங்கள்து போட்டோவோட வரு அந்த போட்டோ வெச்சுட்டு அது அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டு உமா மேம் அவுங்களுக்கும் புடிக்கு அந்த ஆக்டரு அது எடுத்துன் போய் குடுத்த ஒன்னே எனக்கு ஒரே சந்தோஷோ ஆயிடுச்சு அவுங்களுக்கு அழகா இருப்பாங்க உமா மிஸ் இந்த பிளாக்குதா ஆனா நல்லா இருப்பாங்க எனக்கு அவுங்கள ரொம்ப ஃபேவரிட்டு அது மாரி டீச்சர்கங்ள் எல்லா இப்ப இந்த மாரி டீச்சர்கள் நானே டீச்சரா இருக்கேன் இருந்தாலு சொல்ற நானு அது ஃபிட் ல்ல என்னதா இருந்தாலு அந்த மாரி டீச்சர்ங்கள்ளா
உண்மங்க அப்பெல்லா எனக்கு எனக்கு ஒரு தமிழ் ஐயா இருந்தாரு என்னங்க தமிழ்னா அவரு தாங்க
ம் ம்
அவருதான் தமிழ் அந்த இலக்கணோ இப்பெல்லா அந்த மாரி டீச்சர்ஸ் இருக்காங்ளா இந்த கொரோனா டைம்ல இந்த ஆன்லைன்ல பாத்தனே அவுங்கள லட்சணத்த என்னங்க நடத்துதுங்க அவ்ளோ கடுப்பாயிடுச்சு ஒரு தமிழ்ல பே சுவாங்க பாருங்க அந்த ஒரு வார்த்த சொற்கள் எல்லா காதுல டி யா அவ்ளோ கடு அவ்ளோ நல்லா இருக்கு அவ்ளோ கண்டிப்பா இருப்பாங்க பசங்க கிட்ட ம் ஐயா வண க்கோனு சொல்லணு நாங்க என்னதா இங்கிலீஷ் மீடி நானாங்க தமிழ் பீரீயர்டு வந்தா நாங்க தமிழர்கள் அ அப்டிதா வாழ்ணு அப்டிதா இருக்கணு அந்த இலக்கணத்துக்குன்னு தனியா நோட் போட்டிருப்பாங்க அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் என்னங்க பிரிச்சு பிரிச்சு செய்யுள் இப்படி படிச்சு மு
ஏங்க இலக்கணத்துல மரபு தொகைலந்து எல்லாமே ஏ டூ செட் அ அப்டி சூப்பரா சொல்லித் தருவாங்க ஆ
குறலெல்லா ஃபிங்கர் ட்ரிப்ஸ்ல இருக்குங்க எனக்கு ப்பா எல்லாமேங்க அப்றோ மனப்படமா சொல்லுவன் நா
ம் ம் ம் பரவால்ல நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க ஹலோ ம் நன்றி தோழி அடுத்த இணைப்புல கண் நன் றி இதே இணைப்புல இருங்க நா உங்ளுக்கு கால் பண்ணி கண்டிப்பா என்னோட இது நானு பகிர்ந்துக்கிற நன்றி
கண்டிப்பாங் கண்டி
ம்